அண்ணி கேக்குதா அண்ணி
ஆ கேக்குதா
ஆ இப்பதாண்ணி கேக்குது நானா நல்லா இருக்கீலாண்ணி
ஆ நல்லா இருக்கம்பா நீங்க நல்லா இருக்கீலா
ஆ நல்லா இருக்கோ நீ சாப்டீலாண்ணி
இந்தா இனிமேதாம்பா நா சாப்புன்னோ நீங்க சாப்ட்டீங்லா
ம் இனிமேதாணி டிஃபன் பண்ணணோ உங்க வீட்ல என்னண்ணி டிஃபனு
எங்க வூட்டுல இட்லி பா அட தோச
ம் வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்லாண்ணி
ஆ எல்லாரு நல்லா இருக்காவ உங்க ஊர்ல எல்லாரு நல்லா இருக்காகலா
எல்லாரு நல்லா இருக்கோ நீ
சிரிப்பு வருது வாரு னக்கு சிரிப்பு
சாப்டியிலா அண்ணி
இந்தா இனிமேதாப்பா சாப்டண்ணும்
ம் சேரி நைட்டு எல்லா டிபன்தா சாப்டுவிய என்னென்னி சட்னி வக்க போறீங்க
இனிமேதாப்பா ஜூஸ் பண்ணும் கறண்டு இல்லய உங்க ஊர்ல கறண்டு இருக்கா
எங்க வீட்டிலயும் கறண்டு இல்ல அண்ணி
ம் அதா
நாங்க கார சட்னி வெக்கலான்ருக்கோம் நீங்க என்ன சட்னி வப்பிய
நாங்க கறந்து வந்தா புரசத்து வறப்போம் அப்டி இல்லன்னா சாம்பார வச்சிருவோம்
ம் புள்ளய எல்லாம் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டாகலா அண்ணி காலேஜ் போயிட்டு வன்ட்டாங்ளா
ஆ காலேஜ் போயிட்டு வந்ட்டாங்க ம் காலேஜெல்லாம் போய்ட்டு வந்ட்டாங்க அவக வேலய போய்ட்டு வந்ட்டாங்க பேங்க் போயிட்டு வந்ட்டாங்க இவக ப்ராஜெட் ஒர்க் பாத்துட்றாங்க அண்ணன்னா ஒம்பதர மணி பத்து மணி ஆகும்ப்பா
ம் சேரிண்ணிநைட்டு் லேட் ஆயிர நீங்க தூங்குறக்கு ஆமா அண்ணி போய்ட்டு போய்ட்டு வருத அண்ணி
உங்கவீட்டுல
ஆமா அண்ணி காலவச்ச தேங்காய் சட்னி இருக்கு அண்ணி ஒரு வெங்கயதக்காளி நறுக்கி போட்டு ம்
உம்
வெள்ள தேங்காய் சட்னி வச்சோம் ம் அதனால ஒரு வெங்காயதக்காளி நறுக்கி போட்டு குருமா மாறி வச்சு அப்படின்னு சொன்னாங்க
ம்
சேரிண்ணி தோசை ஊத்தி குருமா வச்சுக்கோ
சேரி சேரி உங்க பசங்க குட்டி பசங்க என்ன பண்றாங்க
அவக இன்னும் டியூஷன்ல இருந்து வரல பக்கத்து வீட்டு நிலாதே உக்காந்து வெளையாண்டுக்கிட்டுருக்காங்க
ம் நிலா குட்டியா
ஆ ஆமா
சேரி சேரி ம் நல்லா இருக்கா பாப்பா
ஆ சும்மா இருக்கா அண்ணி
அவளுக்கு பொழுதுபோலைன்னு சாயந்தர -சாயந்திரம் வந்துடுறா
பரவால அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்களா கோயில்யா நாளை கூட முப்பத ஆச்சு ஆம்ல
ஆமா நாளைக்கு வந்து சொன்னங்களா அண்ணி
இல்ல- இல்ல எங்களுக்கு சொல்லல எங்களுக்குல்லா சொல்லல
ஏன்
எங்களுக்க அந்த அக்கா அந்த அண்ணியதே வந்து சொன்னா என தெரியல
பரவால பரவால ம்
பங்காளி
ஆ இப்ப நல்லாண்டற கோயிலு கேட்டியா ஹலோ ஹலோ ஹலோ
அண்ணி கேக்குதா அண்ணி
ஆ கேக்குது கேக்குது கோயிலுக்கு கேட்டியா
கோயிலுக்கு மீனாக்கா வல்லனுருச்சு தீர்த்த மட்டு வாங்கிடுவா நா தெளிச்சுக்கறேன்னு சொல்லிச்சு நீங்க கேட்டிலா சிந்தாமணிய
இல்ல அதே வந்தோன ஐஸ்வர்யா போனா வாங்கலான்னு சொன்னன அத வாங்கிட்டா நா மிஷினுக்கு போனே மிஷினுக்கு போய்ட்டு விட்டு வந்துட்டு சாமிகும்ட்டேன் அவ இப்ப போனு அடிச்சுக்கிட்டே இருக்குமா பானை தின் போகனாந்து கொடுத்தாங்க
ஆமா உங்களுக்கு ஒரு கால் பண்றம் ஆ நாளைக்கு அஞ்சு கால் பண்ணணு ஐயோ சொல்ல கூடாது
அஞ்சுவருசம் ஆயிருனா இப்ப தான எந்துருச்ச
இன்னு வரலண்ணி அது இன்னிக்கு செவ்வா ஆமா மூணு நாளைக்கு பத்து நாள்து
அவுக கும்பாசத்துக்கு வரகால என்னன்னு தெர்ல அவங்களையு கேக்ல நாங்க
செர் செர் கேட்டு பாருங்க
கும்பாவிசதுக்கு வரமாட்டாரு வியாழக்கெழம எப்டி வருவா பேங்க்ல லீவ் தரமாட்டேங்
கனசண்ண கனகண்ணவராது ஏன்னன்ன கேக்கல சின்ணன்ணடயு கேட்டு பாரு கேட்டு பாத்துட்டு அப்ற வரனா
செல்வரங்க வீட்ல எப்டி போவா சின்னத்தையான கோவாம இருக்
கண்டிப்பா அவக போறாக
ஆமாமா
அத கண்டிப்பா போற ஆனா புள்ளைக்குனா பட்டுப்பவாட டிரஸ் எல் தக்க குடுத்துருக்காங்களா
ம்
அய ஒடனே இன்னிக்கு இன்னிக்கு போனம்ல போயிட்டு அப்ப ராமங்க ராமிங்க ஸ்டோர்ல போய் வாளவி
ம்
இது எதோ வளயல் எல்லா செட்டு செட்ட ஆள நட்ட
ஆமா அது ஒரு லட்சம் ஒரு லட்சம் குடுத்துருக்காங்க
அ
கும்பாபசுதுக்கு அனால பேர் போட்ருப்பான்னு நெனைக்கறே
ஆமா
அவ எப்டியு போடுல பேரு போட்டிருப்பா அதுக்காவ அவுக போவா போன தரவயே நல்லாண்டவர் போட்டா குடுத்தாகல்ல
ஆ அது எந்தாட்ட போற கால்ல வெளன நாலு மணி தா களம்பறா அவன்
ம்
நாளக்கீ யாகசாலைக்கு போறாங்களா
அதென்ன மொத நாளே போய்ருவாகல்ல
அதா நாளைக்கு யாகசாலைக்கு போறாங்களா போயிட்டுட்டு வந்துருவாங்களா
ம்
மார்னிங் கால நா ஆனே
தங்க வேண்டிதான அன்னிக்கு ஏ மண்டபோ இருக்குல
அத சொன்னா அத சாந்தரோ மறுபடியு வந்துட்டு மறுடியு கால நாலு மணிக்குனா கெளம்பனு
உம் வெங்கடவு மாப்ளயாம்மா
அங்கருந்துதா பொண்ணு போ போதான்னு தெரில இது மட்டு பேசிக்கிட்டு இருந்துச்சு செரிங்க நா போய்றென்னா அப்றோ மணி நாலு மணிக்கு எழுந்து போன்னா அன்னிக்கு ஃபுல்லா ரெண்டு நாளைக்கு தூக்கமே இருக்காதே அப்டின்னு சொல்லி பேசிக்கிட்டுருந்தாங்க ரகு பொண்டாட்டி லட்சுமாவுண்ணே அது ஏ ரேஷன் கார்டு க பதிவு பண்றக்காண்டி போனோ
உம்
அவளுக்கு வந்து ஆறு வருஷோ ஆச்சா பதிவு பண்ணி முடக்குன்னு வருது அந்த நெட்டு்ல போட்டு பாத்தா
ஆ சின்னவளுக்கா ரகு பொண்டாட்டிக்கா ரெண்டெர் தனித தனியா போடுவாங்களா
தனியா தனியா ந அவளுக்கு மட்டும் போட சொன்னா அப்றோ நா சொன்னே உனக்கும் போட்டுக்கலாம்ப்பா அப்டின்னு சொன்னே
செரி அண்ணி இது கோயிலுக்கு
அ
க கார்ல போம் பஸ்ல காலல வெள்ளன்ன போலாமான்னு கேக்குது அக்கா
ஆ பஸ்ல போவோ காருன்னா பத்தாதுல
ஆமா இதுல நாலு ஏர் தா போலா அதுக்கு ஆள் சேர்ந்தாதான் போலாம் அத்த வரலா என்னன்னு தெரியல அப்படின்னுச்சு நா நீங்கெ கேட்டுட்டு சொன்னக்கப்பறோ அத்தகிட்ட கேட்போக்கா அப்டின்னே அத்தைனா நம்மள பஸ் ட்டு கூட்டிட்டு போயிட்டு வந்துரு சித்ரா சித்தி வர்லைன்னா நம்ம பஸ்ஸல சின்னத்தையோட போயிட்டு வந்துருவோம் அப்டின்னாக
என்னப்பா சுந்தரோ கேக்கவே இல்ல கேக்கவா வேண்டாமா
கேளுங்க வரெஞ் சொன்னாகோ கும்பாபிஷேகம் தான அண்ணி வெளில நின்னு பார்க்கலாம்
ஆ சேர் சேரி இல்ல அவளுக்கு அவளுக்கு தகுந் கேட்டு முப்பது நாள் ஆகணு என்னம்மோ சொன்னுச்சு பாப்போம் நா கேக்கவேல்ல
ஆ
இல்லங்க அப்றோ இவுக வந்தா ‌ இவுகருந்துட்டு இவுக வரமாட்டாங்கல்ல
ஆமா
உம் இது மாதி அன்னிக்கு கண்ணுக்கு கண்ணா ஆப்ரெஷ இங்க வேற அம்மாக்கு கண்ணுக்கு செக்கப்புக்கு வேற போணும்
உம் உம்
அதே நம்ம போற மாரி இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் ஆச்சு‌ன்னா அண்ணன வேணா கூட்டிட்டு போட்டு வர சொல்வோ பாத்தேன் பள்ளத்தூர் தானே
அ ஆமா அப்பாவே ஒன்ன கூட்டு போயிட்டு வந்துரு
ஆ வண்டில கூட்டி போயிட்டு ல்லா வந்துருவாக
சேர்வோ
அத அண்ணன போயிட்டு இருபோ சொல்லோம் நம்ம கன்ஃபார்மா போறதா இருந்தா நா அண்ணன கூட்டிட்டு போ சொல்வோ அப்டி இல்லேனா நம்ம போய்ட்டு வருவோன்ருக்கே
சேரி சேரி
ம்
எங்க தர்ஷினி எல்லாரு வந்துட்டாளுகளா
ஆ நல்லா போ இந்தா
மா
இல்ல ஓ மெசேஸ் தே என்னமோ ஐஸ்ஸுக்கு அனுப்பி இருந்தாகளா அனுப்பனுமான் சொன்னா என்ன அனுப்புனான் தெ கேக்கல
ம்
ம்
சேரி அதே நேத்தே கேட் டே ஏன்டி பேஸ்னியாடி என்னடின் கேட்டே ம் இல்ல தர்ஷ் தி ஃபோன் பண்ணல அ ஐஸ்ஸும் ஃபோன் பண்ணல அப்டின்னா முத்து கிட்ட கேட்டே அவ காலேஜ் ஃபிரண்டல்லா அங்கேயே சேந்துருக் தா ஆறு மாசோ ஹாஸ்டல்ல இருக்கேன் கேக்குறா அப்டிங்குறா
ஹாஸ்டல்லயா
ம் அதே சொல்லுது அவ ஃப்ரண்டு ஃபுள்ளா ஹாஸ் ஹாஸ்டல்லா இருக்காகலா
ஆ
இவ சொன்னா ஆ மூணு மாஸ் மாசமாவது ஹாஸ்டல்ல இருக்கேமான் அம்மாட்ட கேக்குறே அம்மா விட மாட்டிங்குது திட்டிக்கிட்டே இருக்கு தெரிமா நீ சொல்லு அப்டின்னா
ம்
அம்மா ஒன்ன இங்க வுட்டு போயிருக்கு நீ ஹாஸ்டல்ல ஒன்ன கொண்டு போய் விடுமாடி அப்டின்னே அங்கே வந்து அம்மா அடிக்கடி பாத்துக்லா எ ஃப்ரெண்டு ஃபுல்லா ஹாஸ்டல்லதா இரு காளுக அப்பிடிங்கிறா
ஹாஸ்டல்லா சேற்றா அது லேடிஸ்தே ஒன்னு இல்ல இருந்தாளு உள்ளூர்க்குள்ளயே ஹாஸ்டல் இருக்குங்குறீங்களே அது
ம் டேய்
ம்
இது கீழக்கர அது ராம்நாடுல
இங்க இருந்து காரைக்குடி தூரோந் தானே இருக்கு
ஆமா
ம்
அவுக ஃப்ரண்டுக்காக அவளுக போறேங்குறாளுக அம்மா விடவே விடாது அம்மா
ஆமா
அதுவே எங்கிட்ட பயந்துகிட்டு இருக்கு ஒன விடாதுடி
ஆமா ஆமா ஆனா இதே லேடிஸ் காலேஜு தானே லேடீஸ் காலேஜ் தானே இவளுக்கு ம் அதனால ஒண்ணு இது இல்ல நேர ஆக ஹாஸ்டல்லயு வுட்டா அதுல கொஞ்சோ பழக்க வழக்கமு வரு ஆனா ஓ மக ஆனா கரட்டா தானே பண்றா ஆமா மெசேஜுல பண்ணிகிறுக்கு கிறாளுக
ஹம்
மெசேஜே பாத்துகிற ஹம்
பண்றே பெரிமா அப்டின்னா சேரி சேரி நீ நாளைக் பேசு அப்றமா பேசுறலேன்ன ஒரு பத்து நிம்ஷோ கழ்ச்சி
ஆ செரி செரி ஆ செரி